வணக் ஆ பேசலா தோழி சொல்லுங்க நல்லாருக் கீங்களா ஆ நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்க தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி ஆ நீங்க சமீபமா சுற்றுலா போனீங்களே எந்த இய ஊருக்கு போனீங்க தோழி
ம் கடற்கரை இங்கதா போன மத்தபடி எங்கியு போல தோழி
நாங்க எங்க போனோ அப்டினா ஆ இது கொடைக்கானல் போனோ தோழி ஆ கொடைக் கானல்ல எப்ப போனோ அப்டினா சம்மர் ஆ அதாது இந்த கோடை காலம் ஆரம்பத்துலயே நாங்க போய்ட்டோ அதனால கூட்டமு கொஞ்ச கம்மியா தா இருந்தது ஆ கொடைக்கானல்ல பாத்தீங்கனா என்னென்ன எடோ சுத்தி பாத்த அப்டினு பாத்தீங்கனா ஃபஸ்ட்டு நாங்க மலை ஏறுமோதே இந்த சௌ சௌ காய் இருக்கு இல்லயா
ஆமா
பாத்தீங்கனா அதோட தோட்டங்கள் தா அங்க நெறைய இருக்கு ஏறுன ஒடனேயே நாங்க அந்த சௌ சௌ தோட்டங்கள் தா பாத்தோ ஏறுற வழியிலேயே அப்புறம் பாத்தீங்கனா அங்க ஒரு தேவாலயம் இருக்கு அங்க ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சுக்கு போனோம் ஆ அப்புறம் பாத் தீங்கனா நேரா போய்ட்டு நாங்க அறை எடுத்து தங்கிட்டோ ஏன்னா நாங்க இங்கிருந்து ரெண்டு நாள் டிராவல் பண்ணி போனதுனால எல்லாருக்குமே ஒரே சோர்வா இருந்தது சேரினு அங்க போய்ட்டு நாங்க தங்கிட்டோ தங்கிட்டு ஒரு மதியமா என்ன செஞ் சோன்னா எழுந்து சாப்ட்டுட்டு ஆ அங்க இருக்குற ஒரு ஏரிக்கு போனோ அந்த ஏரியில நெறைய பேர் படகு சவாரி செஞ்சுட்டு இருந்தாங்க எங்களுக்கு அத பாத்த ஒடனே ஆச வந்துருச்சு நம்மளு படகு சவாரி னு அப்டினு
ம் செஞ்சிங்களா
படகு சவாரி போனோ தோழி ஆனா சரியான பயம் உங்களுக்கு ஏன்னா நா எனக்கு தண்ணினாலே பயம் நாங்க அழைச்சிட்டு போன எல்லா சின்ன சின்ன பசங்க ஆ ரெண்டு மூணு பெரியவங்க அதுங்கல்லா நல்லா ஜாலியா இருக்குங்க ஆனா எங்
சின்ன புள்ளைங்க ஆ ஆ
எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மகிழ்ச்சி இல்ல ஆ சரின்னு சொல்லிட்டு நாங்க மகிழ்ச்சி இல்லன்னா எங்களுக்கு ஒரு பயோ ஏன்னா இப்போ பாத்தீங்கனா நெறையா இந்த தண்ணில முழுகி இப்போ ரீசண்டா கூடோ மகாராஷ்டிராவுல வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி ஒருத்தவங்க எறந்து போனாங்க அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து சரியில்லாம அந்த மாதிரியான பயங்கள்லா எங்களுக்கு அதிகமாய்டுச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரந் தா போனோ அவுங்க குறிப்பிட்ட அளவு அழைச்சிட்டு போறோனு சொன்னாங்க ஆனா எங்களால அந்த பயத்துல நாங்க போகல சரின்னு திரும்பி வந்துட்டோ ஆ பின்னெ லைஃப் ஜாக்கெட் எல்லாமே போட்டு தா இருந்தோ இருந்தாலுமே எங்களுக்கு பயோ சரினு நாங்க வந்துட்டோ அப்பறோ பாத்தீங்கனா அந்த சின்ன சின்ன பசங்கல்லா அந்த குதிர சவாரி இருக்கு இல்ல அத அந்த ஏரிய சுத்தி அழைச்சிட்டு போய்ருந்தாங்க நாங்களுமே குதிரயில எத் திவிட்டோ அந்த சின்ன பைய ரொம்ப அடம் பிடிச்சா நா ஏறல போல வர்லன்ட்டு செரின்னு சொல்லி
சின்ன பிள்ளைங்க பயப்புடுங்கலெ
பயப்படும தா இருந்தாலுமே அந்த குதுரைய மேய்க்கிறவங்க கூடயே இருந்தாங்க
செரின்னு சொல்லிட்டு அவன அந்த குதிரையில ஏத் த்தணு ஏத்தி அது ஒரு ரெண்டு தடவ அந்த ஏரிய சுத் சுத்தி சுத்தி வந்துச்சு அப்புறோ நறைய புகைப்படோ எடுத்தோ வீடியோஸ்யெல்லா எடுத்தோ அப்பறோ பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஏ விளையாட்டெல்லா விளையாடுவாங்க இல்லயா நறைய இந்த துப்பாக்கி சூடுத அ அந்த மாதிரியான கேமெல்லா விளையாண்டோ அந்த குதிர சவாரிக்கம் நேர் எதர்லயே இருந்துச்சு அங்க பொய்ட்டு அந்த சின்ன பசங்களல்லா வெளையாட விட்டோ நாங்களளுமே நல்ல வெளையாண் றோ அதெல்லாமே அதுக்கப்புறோ என்ன செஞ்சோ அப்டின்னா மதியோ சாயந்தரோ ஆயிடுச்சு சாய்ந்தரோ ஆணோன என்ன செஞ்சோம்னா ரூமுக்கு வந்துட்டோ ரூம்க்கு வந்துட்டு கொஞ்சோ குளிச்சிட்டு கொஞ்சோ டீ இதெல்லா குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்ஸு எல்லா குடிச்சிட்டு நாங்க என்ன செஞ்சோன்னா கடத்தரவ சுத்தி பாக்க போய்ட்டோ பசங்கல்லா தூங்கிட்டாங்க அந்த டயட்ல அந்த இது பயனு செஞ்சு ட்டு வந்த சோறுவுல பசங்கல்லா தூங்கிட்டாங்க நாங்க என்ன செஞ்சோன்னா கடைக்கு போய்ட்டோ கடைக்கு போய்ட்டு ந றைய இந்த முட்டையெல்லா வித்தட்டு இருந்துச்சு சாக்லேட்டு, முட்டாயி, கேக்கு இந்த மாரி நறைய வக வகையா இருந்துச்சு அப்புறோ எல்லாமே வாங்கணு எங்களுக்கு
ஆ அப்டியா ம் ம் ம் தோழி தோழி கேக்குதா
இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்கா
எல்லாமே வாங்குனீங்களா தோழி எல்லாமே வாங்கினீங்களா அப்புறோ எங்க எங்கெல்லா வேற எங்கெல்லா போனீங்க வேற சாப் வேற என்னெல்லா சாப்ட்டீங்க தோழி வேற அப்புறோ இப்ப இப்ப இந்த இடத்துல வேற எது கொஞ்சோ மறக்க முடியாம உங்க நினைவுல இருக்கு தோழி இல்லயா தோழி சொல்லுங்க தோழி அப்புறோ வேற நீங்க வந்துட்டு அப்புறோ வந்து பா இது இந்த படகு இதுல போனது வந்துட்டு அது ஒண்ணு இல்ல நீங்க அது உ அந்த இது மாரி விபத்து நடக்குது வந்து சாதாரணம் தா நீங்க அத அதுக்காக நீங்க வந்து அந்த ஒரு அந்த எடத்துல மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய எடத்துல நீங்க பயந்து கிட்டே நீங்க அந்த மகிழ்ச்சிய இது பண்ணிட்டீங்கலோ